ஹலோ
ஹலோ கேக் க்குதா
கேக்குது என்ன பண்றீங்க
கேக்க மாட்டே இப்ப கேக்குதா
ஆஹ் நல்லாவே கேக்குதே இதா இருக்கேப்பா நீங்க என்ன பண் ங்க வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சா
ஆஹ் முடிஞ்ச்சு
சாப்பிட்டீங்களா
ஆஹ் சாப்பிட்டேன் மத்யானம் சமைச்ச குசுக்கா இருந் ச்சு சாப்ட்டேன்
சேரி சேரி உம் உங்க பெட்ஸ் எல்லா என்ன பண்றாங்க
எங்க பெட் இந்த ரெண்டு பூனை ஏன்ட்ட தா வெளையாடிட்டு இருக்கு உங்க பூனை எல்லா என்ன பண்ணுது
எங்க பூனை நா வந்த ஒடனே ஏ கூட வந்து உக்காந்துக்குச்சு நா எங்க புறேன்னு என் பின்னாடி வந்துருது
சேரி சேரி
உம் வேற
உம் வேற என்ன சமச்சீங்க
தோசதா கொஞ்சோ கார சட்னி வெச்சுட்டு மத்தியோ வெச்ச குழம்பு வெச்சு அப்டியே அஜ்ஜஸ் பண்ணிட்டோ வேல முடிஞ்சுச்சு
ஓகே ஓகே
சேரி சேரி உங்களுக்கு பேங்க் வேல எல்லா முடிஞ்சிருச்சா செரி செரி
உம்
சொல்லுங்க
ஆ உங்க பொண்ணு டெய்லரிங் கிளாஸ்லா போறாங்களா சேரி சேரி சேரி என்ன பழகிட்டு இருக்காங்க இப்போ
மேக்ஸ் இன்னைக்குதா கம்ப்ளீட் பண்ணாங்க ஒரு ஒரு இன்ச்சு மேகஸி ஒயர் ல்லா வந்து ஏறிடுச்சு கம்ப்ளீட்டா ஃபுள் மேக்சியா இல்லாம
உம் ஓகே ஓகே ஓகே
ஆ அதே மாதிரி என்ன சொல்றது நல்ல பிட்டிங் எல்லா கெடச்சிருக்கு இன்னு வந்து நெக்கெல்லா வந்து அந்த ஸ்கேல வெக்கறது வந்து இன்னு கொஞ்சோ டீப்பா வந்து செய்யணு
உம் ஓகே
பேண்ட் எல்லா கட் பண்ணி வெச்சிருக்காங்க பேண்ட் தெக்கணு பிளவுஸ் சொல்லிகுடுத்துட்டாங்க இன்னு கட் ட்டிங் வரமாட்டிங்குது அப்பிடினிட்டு கத்துக்கிட்டு இருக்கா அதுவு வந்துருச்சுன்னா நல்லா இருக்கு சுடிதார்ல பிரின்சஸ் கட் வரைக்கு வந்துட்டா குர்த்தில இப்போ ப்ளவுஸ்ல தா வந்து எப் அப்பிடின்னிட்டு எனக்கு புரிய மாட்டேங்குது அப்பிடின்னிட்டே இருந்தா அது இன்னைக்கு பேப்பர் கட்டிங்ல சொல்லி குடுத்தாங்களா பேப்பர் கட்டிங் கத்துக்கிட்டு வந்திருக்கே இனி வந்து கிளாத்ல கட் பண்ணணு அப்பிடின்னிட்டு இருந்தா
உம் ஓகே ஓகே
இன்னு ஒரு பத்து நாள காலேஜ் ஓபன் ஆயிரும் இது சீக்கிரம் குயிக்கா முடுச்சானாதாப்பா உண்டு அப்பிடின்னு சொல்லிட்டு இருந்தே நானு
உம் செரி செ சேரி சேரி காலேஜ் போயிட்டா டைமே இருக்காது இதுக்கெல்லா
உஹம் இது முடிச்சாதானே நல்லது அப்பதானே அந்த நம்மளுக்கும் வந்து பணம் கட்டினதுக்கு ஒரு இது உபயோகமா இருக்கும் அவளுக்கு பின்னாடி வந்து அவள் அவளோட இதுல வந்து அவளுக்கு பயனுள்ளதா இல்ல சரிதான் ஏதோ ஒரு ஆசைப்பட்டு லாம் ப்த்த அதே மாதிரி டரை பண்ண ச்சு போட்டுக்கிட்டோம் அந்த மாதிரி இருந்தானா ஓகே தானே இந்த மாதிரி போச்சுன்னா சரிதான் உம் அதுதான் இந்த காலத்துக்கும் அந்த காலத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நிறைய பேர் தைக்க வர்றாங்க அவங்களுக்கு எல்லாமே வந்து டெய்லர் தான் அவங்கல்லாம் ஆனா இப்ப ட்ரெண்டிங் மாடல் என்னவோ அது தைக்க அவங்களுக்கு வந்து பழகுறதுக்காண்டி வர்றாங்க இவங்க கூட படிக்கிற கிளாஸ் யங்கர் இன்னும் ஒரு பொண்ணுதான் வந்து டுவெல்த் ஸ்டூடன்ஸ் மத்த எல்லாருமே ஃேமிலி லேடிஸா தான் இருக்காங்க
சேரி சேரி சேரி
இப்ப என்ன ட்ரெண்டோ அத கத்துக்கணும் கத்துக்கிட்டானா தானே நல்லா ஒரு யானிங் இருக்கும் அதனால எல்லாம் வர்றாங்க இந்த மாதிரி கத்துக்கணும்னுுட்டு நிறைய பேரு ஆர கிளாஸ்சு பேசிக் டெய்லரிங்கும் இருக்கு அட்வான்ஸ் டெய்லரிங்கும் இருக்கு பேசக்கும் கத்துக்கறாங்க அட்வான்ஸும் கத்துக்குறாங்க இனி பிளவுஸ்க்க அப்புறம் நைட்டையும் சொல்லிக் கொடுப்பாங்களா அதுக்கு ஆமா அதுக்கும் வந்து நம்ம இது வாங்கி தரணும் இந்த ஸ்கூல்ல எப்படி பாடம் நடத்துவாங்களோ நாங்க நடத்துறது நடத்துவோம் நீங்க படி க்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி இங்க கிளாஸ் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கும் ப்பாங்க இவங்கதான் வந்து அதை வந்து பண்றது இவங்க கையில இருக்கு
சேரி சேரி சேரி நீங்க அன்னைக்கு போட்டோ அனுப்பிருந்தீங்க ந பார்த்தேன் நல்லா இருந்துச்சு
உம் உம் சேரி சேரி அது வந்து இந்த ஜூடியோ டாப் மாடல் அங்க ஒரு தடவை போய் ட்ரயல் பார்த்தா அத பார்த்து அத வந்து இது பண்ணி டமோ பண்ணி வந்து அப்படியே வந்து அது ட்ரை பண்ணது
சேரி சேரி இப்ப நான் வந்து கொண்டு வந்து குடுத்தா அவங்க தச்சு குடு பப்பாங்களா
அவங்ககிட்டதான் கேட்கணும் அதுல
சேரி சேரி என கேட்டு நீங்க என்ன அடுத்த கால்ல கூட சொல்லுங்க இப்ப தூங்கிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்
தெரியலை என்ன பண்ண தூங்கிருப்பாங்க
சேரி நீ ஆடு ஒத்த கால்ல என்கிட்ட கேட்டுட்டு நீங்க சொல்லுங்க எனக்கு உம் ஓகே ஓகே ஓகே
உம் நிறையா கிளாஸஸ் எல்லாம் வந்து அவுங்களும் கண்டக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நிறையா மோட்டிவேஷனல் ஸ்பீச்சு மந்த் தெரியலை நம்பர் ஒன் வந்து ஃபேப்ரிக் பெயிண்டிங் அவுங்க அந்த மேம் எல்லாம் கூட்டிட்டு வந்து இவுங்க ரெண்டு நாள் டூ டேஸ் வந்து கிளாஸ் வந்து காம்ப்ளிமென்டரி கிளாஸ் மாரி கண்டக்ட் பண்ணாங்க ஃபேப்ரிக் பெயிண்டிங்கும் வந்து போடுவா மாடல் வந்து அவுங்க பின்ட்ரெஸ்ட்ல எடுக்கறாங்க பின்ட்ரெஸ்ட் டு தான் இவுங்களோட கிளாஸே வந்து இது பண்றாங்க ஃபாலோ பண்றாங்க பிங்க் டிரஸ் டிரஸ்ல தான் நிறையா மாடல் வந்து எடுத்து அதன்படி வித்துன்றாங்க சாதாரணமா ரவுண்ட் நெக் வைங்க அஹ் தா இந்த மாரி தைங்க அப்படி இப்படின்னுட்டு எல்லாம் எல்லாம் இல்லை உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ நீங்க பாருங்க அதை பார்த்துட்டு அவுங்ககிட்ட கேட்டன்னா மேம் வந்து டீச் பண்றாங்க ஸ்டார்டிங்லயே வந்து ஹார்டா வந்து ட்ரை பண்ணுங்க அப்பனாதான் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும் கத்துக்கும் போதே வந்து கொஞ்சம் ஹார்டாவே கத்து நீங்க அதுக்கப்புறமாதான் நான் வந்து ஈ சி இ ல வந்து அப்பதான் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் ட்ரை பண்ணுங்க அப்படின்னுதான் சொல்றாங்க
சேரி சேரி சேரி சேரி
இதனால இவள வந்து அவுங்க புஷ் பண்றாங்களாம் ஏன் நீ வந்து நார்மலா இந்த கழுத்து வச்ச இன்னும் ட்ரை பண்ணிருக்கலாமே இன்னும் ட்ரைப் பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம்
உம் உம் ஏன் நீங்க பூனை வரை வளர்க்கறீங்கல்ல அஹ் அதுக்கு இப்போ இந்த அஹ் பேன் மாதிரி வந்துருக் சின்னா என்னப் பண்ணுவீங்க
தேடணுல்லாம் இதுக்கு இல்லை இது வந்து வீட்லயேதான் இருக்கு எங்கேயும் போக மாட்டேங்குது மோஸ்ட்லி அந்த மூனைகளுக்கெல்லாம் இது இருக்கதா செய்யும் அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் ஹாஸ்பிடலுக்கு வேணா கூட்டிட்டு போய் ரொம்ப இருந்துச்சுன்னா காட்டலாம் அது பவுடர் மாதிரி ஏதாவது குடுப்பாங்க பவுடர் அடி
பொறந்திருக்கு பூன அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் அதிகமா இருக்கு ஆஹ் அ அம்மா
அது வந்து வந்து கூட்டிட்டு போய் தான் காமிக்கணும் பெரிய பூனன்னா டேப்லெட் குடுத்துருவாங்க
ஓ செரி சரி பெரிய பூன்ன இல்ல பெரிய பூனைக்கு இல்ல சின்ன பூண்ணனைக்கு தான் இருக்கு கொறஞ்ச ஒரு ஒரு ஒரு இப்பருங்கருக்கு ஆய் ருக்கு
ஒரு வாரம் பூனைக்கு வந்துருச்சா அம்மாட்ட இருந்துதான் வரும் எப்படின்னானாலும் அது வந்து
இல்ல ஆனா பாத்துட்டேன்
அப்டியா அதை டாக்டரு கிட்ட தான்ப்பா கேட்கணும் எஸ் எஸ் பெட் கிளினிக் இல்லாட்னா இங்கே ராஜாஜி பார்க் கிட்ட வந்து நீச்சல் குளத்ல வந்து நல்லா பாப்பாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல
ஓ செரி செரி செரி
சஜஷன் கேக்லாம் இங்க வந்து பிறந்து பூன தானே சோது வந்து நக்கி குடுக்காது அதுக்கு நக் அதோட உடம்ப வந்து கிளீன் பண்ண தெரியாது அதுக்கு பவுடர் அடிக்கலாம் ஆனா அதற்கேட் சும்மா இருக்காது அதை போட்டு விட்டு இது பண்ணிக்கிட்டே தான் இருக்கு கிளிக் பண்ணிட்டே தான் இருக்கு அதனால வந்து ஹ அதுவும் போக மதர் கேட்னால அது ஃபீட் பண்ணுது அதனால வந்து இது அடிக்கிறது சேஃப் இல்ல முடிஞ்சளவு கொஞ்ச அந்த நெட்பிளக்ஸ்ல பாத்து இந்த கோம்பெல்லாம் வி்க்கிது அந்த இது எடுக்க அந்த மாதிரி ஏதாவது வந்து நீங்க எக்ஸ்டர்னலா யூஸ் பண்ணலா போம்ம்பு மிஷின் எல்லாம் இருக்குே இப்ப வந்து அந்த மாதிரி வேணா யூஸ் பண்ணலாம் ட்ரையல் பண்ணலா அது எந்த அளவுக்கு க்கு வந்து சக்சஸா இருக்கும்ன்னு சொல்ல முடியாது அதுக்குன்னு ஒரு குட்டி கோம்பு பேபி கோம்பு மாதிரி வச்சு கூட நீங்க வந்து பிரஷ் மாதிரி ஏதாவது வச்சு கூட பண்ணி பாருங்க எப்டி அஹ ஹியூமன்க்கு வந்து பேன் சீப்பு போட்டோனா பேன் வருது அந்த மாதிரி இதுகளுக்கு வந்து இந்த மாதிரி வச்சு ட்ரையல் பண்ணலாம் ஏன்னா மருந்தெல்லாம் அடிக்க இருக்கிறது இந்த பான் பேபிக்கு வந்து மருந்தெல்லாம் குடுக்க மாட்டாங்க ஆறு மாசம் ஆகணும் இல்ல அடனா ஒன் இயர்கக்கு அப்புறமா தான் எந்த வேக்சின்னனாலும் சரி எதுனாலும் கொடுப்பாங்க
ஓகே ஓகே ஓகே
போர் மந்த்த்ஸ் இல்லன ஃபைவ் மந்த்ஸ் ஆகணும் அப்பதனால தான் எந்த ஒரு மருந்து குடுப்பாங்க அது வரைக்கு குடுக்க மாட்டாங்க
ஓகே ஓகே சரி நான் அப்படி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து என்ன செல்ஸ் சொல்றேன் இப்போ எனக்கு கொஞ்ச வேலை இருக்கு நான் போய் முடிச்சு இட்டு போய் தூங்குறே
ஓகே பாய்
பாய் பாய் பாய்